அ சொல்லுங் மேம் அம்மா கால் பண்ணிந்தாங்க அதா பேசிட்ருந்த
ஆ செரி ஓகே ஓகே உங்க வீட்ல நீங்க மட் ட்டுமா இல்ல தங்கச்சி அண்ணா தம்பி அந்த மாரிலா
தம்பி இருக்கா தம்பி இருக்கா தம்பி இருக்கா அப்றம் பெரிம்மா பொண்ணு தங்கச்சி இருக்காங்க
என்ன பண்றாங்க தம்பி உங் தம்பி
தம்பி வந்து டென்த்து போறா
ஓ ஓகே ஓகே
ம் தங்கச்சி வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா
ஆ நீங்க என்ன காலேஜ் படிச்சீங்க
நானா ரங்கநாதர் காலேஜ் மேம்
ஓகே ஓகே
ஆ நீங்க என்ன பண்லான்னு இருக்கீங்க அடுத்தது
நா வந்துட்டு அட்மிஷன் போட்டு வந்திருக்கே ஆ பி எஸ் சி ஆடிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லார்னிங்
ஓகே ஓகே டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா
ஆ டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணியாச்சு காலேஜ் ரீ ஓப்பன்க்கு வெயிட்டிங்
ஓ எந்த காலேஜ் ஜாயின் பண்ணி இருக்கீங்க
எஸ்யாலயா மலுமிச்சம்பட்டியில இருக்குல மலுமிச்சம்பட்டி ஆ ஆமா
நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்
ஆ தேங்க்யூ
ஆ தங்கச்சி வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா ராமகிருஷ்ணா காலேஜ்ல
க்கிறாங்க ஓ ராமகிருஷ்ணா ஆ ஓ
ச இப்ப காலேஜ் மாறிட்டே
ஓகே ஆ
டென்த் வரைக்கு அங்கதா படிச்சா
ஓ ஓகே ஓகே
ஆமா ஆமா
நீங்கதா சொல்லணும்
நீ
ட்டு என்ன டின்
நைட்டுக்கு ரைஸ் இருக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் கொஞ்சோ
ம்
ஈ ஈவ்னிங் பாஸ்தா செஞ்சோ அதுவும் இருக்கு அது ரெண்டும் ரைஸ்ல எதாச்சு மட்டு செஞ்சிட்டு ஆ ஈவ்னிங் அத்த வந்திருந்தாங்களா வீட்டுக்கு பாஸ்தா செஞ்சு குடு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சே அது கொஞ்சோ ரைஸ்சு இருக்கு ரைஸ் முட்ட எதாச்சு தாளிச்சுட்டு
ம்
சாப்டுக்க வேண்டியதா
ஓகே ஓகே மேம்
க்கு அங்க டின்னர்
இங்க என்ன இனிமேல்தா டிசைட் பண்ணுவாங்க
ஓ ஓ உங்கள்ட்ட எல்லா கேட்டுட்டு செய்ய மாட்டாங்களா என்ன வேணுன்னு சொல்லி
ஆ ஸ் கேப்பாங்க நீங்க வேற ஏ மேம் கேக்குறீங்க நேத்து கிட்டத்தட்ட ஒரு மண் நேரமா என்ன செய்யலா என்ன செய்யலான்னு கேட்டே இருந்தாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல
ஏ மெனு சொல்றதுதா ரொம்ப கஷ்டோ சமைக்கிறத விட என்ன செய்யறதுங்கிறது தா பெரிய தலவலி இருக்குறதுலே
ஆமா ஆமா நா நேத்து வந்து போண்டா சுட்டு வச்சிருந்தே அதா அதா நா வந்து நேத்தி போண்டா சுட்டே
ஆ என்ன பண்ணீங்க
கோதும மாவு இருக்குல்ல
ஆ
இந்த வீட்டு
ஆமா
அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு ஹாஃப் கேஜி கொட்டிட்டே ஹாஃப் கேஜி எடுத்து ஹாப் கேஜி கோதும மாவு எடுத்தே அப்புற ஆனியன் ஒரு நாலு ஆனியன் கட் பண்ணி போட்டு அப்புற மொளகா சில்லி இருக்குல கிரீன் சில்லி அது வந்து ஒரு ரெண்டு சில்லி போட்டு அப்புறோ சோடா உப்புன்னு சொல்லுவாங்கல்ல தெரியுமா
ஆமா
அது போட்டு
எனக்கு குக்கிங்ல்லா தெரியுங்க தெரியுமானு கேக்குறீங்க எனக்கு குக் பண்றக்குலா தெரியு ஆ சொல்லுங்க
அம்மாதா நேத்து எனக்கு சொல்லி குடுத்தாங்க இதான்டா சோடா உப்பு அப்டின்னு ட்டு அதா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டே
உங்க அம்மா வராதுக்கு முன்னடியே நான் சமைச்சு வெச்சுட்டே போண்டா போட்டு வெச்சுட்டே
அ
நல்லா இருந்துச்சு அது போண்டா மாரி போட்டே கோதுமாவு போண்டாவு நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க இப்ப வீட்ல எல்லாரு ச நல்லா இருக்கு
அ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லா இருக்காங்களா
உம் அப்படியல்லா யாரு இல்ல
ஓகே ஓகே
உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரு இருக்காங்களா
இல்லைங்க சார் அதெல்லா இல்ல இப்பதான காலேஜ் வந்திருக்கோ
ஆமா ஃபியூச்சர்ல பாத் த்துக்கலானு முடிவு பண்ணிட்டீங்களா ம் சேரி சேரி
என்ஜாய் பண்ண வேண்டியதுதா அவ்வளதா
ம் ஆம நீங்க சிங்கிளா இருக்கிற வரைக்கு நல்லா இருக்கும் லைஃப் ஃபு சரியா எப்ப நீங்க அந்த கமிட்மென்ட் ன்னு ஒரு இதுக்குள்ள போறீங்களோ அப்பவே முடிஞ்ச்சு
ஆ அதுலெல்லா எங்களுக்கு ரெடியா இல்ல கமிட்மெண்ட்டுங்குற ஒரு இதுலெல்லா
டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா நீ எங்க வேணா போ என்ன வேணா பண்ணு அப்படிம்பாங்க
ம்
அப்பறோ ஒரு அந்த டூ இயர்ஸ் தாண்டுது பாத்தீங்களா நீங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணு நெனைப்பாங்க
என்ன எல்லா இவ்ளோ பிரீஃபா சொல்றீங்க நீங்களு அப்டிதானா
ஆ ஆ ஆ மேம் எ ஃப்ரெண்டுக்கெல்லா நறைய நடந்திருக் செரி மேம் அதனால நா பாத்திருக்க அதனால நா சொல்ற
ஓ
எ ஃப்ரெண்டெல்லா ரொம்ப கஷ்ட்டப்பட்ருக்கா இப்ப அந்த அவ ஒனக்கு அவள அவனோட கேள் ஃப்ரெண்ட்னாலேயே அவ நறைய எடத்துக்கு வர முடியாத மாரி போயிருச்சு
ஓ
ம் போ கூடாது ரிஸ்டெக்ட் பண்ணுவாங்க
ச்சி பாய்ஸ் தா கேர்ள்ஸ்க்கு போடுவாங்க நீங்க சொல்றது புதுசா இருக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு போடுறாங்கங்கிறது
ஆமா கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு போடுறாங்க அதே மாரி‌ எ ஃப்ரெண்டு போட்டுருக்கா நறையா எ ஃப்ரெண்டு போடலன்லா சொல்ல மாட்ட
கேக்குற மாரியே இந்த ஜென்ரேஷன்ல சொல்றீங்ளே யாரு யாரு பேச்சயு கேக்குறதுல அவங் க அவுங்க அவுங்க ஃப்ரீடம்லா தா இருக்காங்க
ஆமா அதுக் எதுக்கு நம்ம கமிட்மெண்ட்குள்ள போணு நம்ம பாட்ல ஜாலியா சிங்கிளாவே இருக்கலாமே
அது என்னமோ கரெக்ட்டு தா
நா சிங்கிளா இருக்கறதுனாலதா இவ்ளோ ஜாலியா இருக்க இல்லானாக்கா நாலா ரொம்ப சாஃப்ட் ஹாட்டடு பர்சன் டக்குன் ஹர்ட் ஆயிருவ அந்த மாரி ம்
அப்டில கெடையாதுப்பா யாரையு நம்பவு மாட்ட எ ஃபீலிங்ஸ் லா அவ்ளோவா இல்ல எனக்கு எது ஃபீல்லா நீங்க சொல்ற மாரி நா ஹர்ட்ல்லா ஆக மாட்ட என்ன நடந்தாலு பாத்துக்கலா சில பேர் சீக்கிரோ சீக்கிரோ ஹர்ட் ஆயிருவாங்க டக்குன்னு சென்சிட்டிவா இருப்பாங்க அவ்ளோ சென்சிட்டிவோ இல்ல எது
ஆ அந்தனா அந்த அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சென்சிட்டிவ்ன்னு சொல்ல முடியாது ஆ எது எனா என்னால வந்து டேக்கிள் பண்ணிக்க முடியு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா டேக்கல் பண்ணிருவ ஈஸியா ஆனா வந்து பின்னாடி ஒக்காந்து ஃபீல் பண்ணுவ அந்த மாரி எனக்கு ஒரு மைண்ட்
எனக்குந்து என்னோட பிரச்சனையே எதுக்குமே எனக்கு ஃபீலிங்ஸே இருக்காது அதுதா பிரச்சன எவ்ளோ க்ளோஸ் ஆன பேர்சனா இருந்தாலு அந்த ஃபீலிங்ஸுங்குறது வராது அ
நீ போறியா நீ போய்கோ அப்டின்றுவீங்க
ஆ எங்க வீட்லயே கேப்பாங்க அ இப்ப எதாது சண்ட போட்டுட்டா எங்க வீட்ல அக்கா எனக்கு அப்டியே ஆப்போசிட் ஓவர் சென்சிட்டிவ் அவுங்க அவுங்க ரொம்ப அழுவாங்க சண்ட போட்டாலோ இல்ல என்ன இருந்தாலு நா வந்துட்டு கண்டுக்கவே மாட்ட நா பாட்டுக்கு நா இருப்ப அவுங்க கேப்பாங்க நீ ஏ இவ்ளோ இதா இருக் க கல் நெஞ்ச காரியா இருக்கன்லா கேப்பாங்க நா அப்படித்தா போங்க அப்டின்னு சொல்லிட்டு நா போயிருவ அம்மாவுமே கேப்பாங்க எனக்கு அந்த இது இல்ல நா எ இது அவ்ளோதா அப்டின் சொல்லி நா விட் ருவ அப்டே நா பாட்டிக்கி இப்புடி இருக்குறது ஒரு விதத்துல நல்லதுதா எது ஓவர் ஹட் ஆகணு
ஆமா
அது எனக்கு வரல ஃபீலிங்ஸ் அ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியு அது
அதுக்குன்னு சொல்ட்டு நம்ம வந்து எல்லா எடத்துலயு இப்டி இருந்திட கூடாது மேம் எ இருக்க வேண்டிய எடத்துல இருக்கணு சரியா நம்ம அம்மா பாட்டல்லா நம்ம அம்மா அப்பால்லா கோச்சிட்டு பேசாம போனா நம்ம தா போய் பேசணு
அதா எனக்கு வந்துட்டு அந்த எடத்துலயுமே எனக்கு அது ஃபீலிங்ஸ் வராது நா வந்துட்டு அது அப்டியே இருந்து நானும் பழகிட்டே அவங்களு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களா வந்து இது பண்ண பழகிட்டாங்க இதனால எனக்கு எங்க அக்காக்குமே நெறைய பிரச்சன வரு நீங்க அவங்க கூட அவ கூட சண்ட போட்டீங்ன்னா அப்டின் சொல்ல முடியாது அக்கா கூட கேப்பாங்க நீங்க ரெண்டு பேத்து கூடயு சண்ட போட்டாலுமே எ கிட்ட மட்டு பேச மாட்றீங்க நானா பேசினாதா பேசுறீங்க ஆனா அவ கிட்ட நீங்களே போய் பேசிறீங்க அது ஏ அப்டின் சொல்லிலா கேப்பாங்க அது எங்க ரெண்டு பேத்துக்கு சண்ட வரு ஒன்ட்ட மட்டு பேசுறாங்க அவுங்க என்ட பேசவே மாட்டறாங்கன்லா
ஓ மூனு சிப்லிங்சு ஒரு அக்கா இருக்காங்ளா
ஆ ரெண்டக்கா எனக்கு
ஓ அவுங்க என்ன பண்ணிட் இருக்காங்க
ஓர் அக்காக்கு வந்து பி எஸ் சி அக்ரி முடிச்ட்டு ஒர்க் போய்ட்டு இருந்தாங்க இப்போ மேரேஜ் ஆயி்டுச்சு அவுங்ளுக்கு இன்னொரு சிஸ் டர் வந்துட்டு லா படிக்கிறாங்க அவங்க சென்னைல படிச்சிட்டு இருக்காங்க
ஓ நாயரா
அ ஆமா
சரி அப்ப ஏதா கேசுனா ஏதோ சொல்றே
ஆ சொ சொல்லுங்க சொல்லுங்க பாத்துக்லா ஆ உங்க நேட்டிவ் கோயம்புத்தூரா
ஆமாங்க எ நேட்டிவ் கோயம்புத்தூர் தா அப் அப்பாவோட ஊர் சென்னை அம்மாவோடது கோயம்புத்தூரு
ஆ
ம் அப்றோ சென்னை சென்னை வியாசர்பாடி
ஓ ஓகே ஓ
ஆ தெரியுல வியாசர்பாடி
அஹா தெரியாது சென்னை அவ்ளதா தெரியு
சென்னையிலியே எத்தனையோ ஊர் இருக்கு அதா வியாசர்பாடி சொன்னன்ல
நா சென்னைல ஒரு சிக்ஸ் மந்த் இருந்திருக்கே ஆனா அவ்ளவா எங்கயு போனதில்ல நா இருந்த ஏ திருவான்மியூர்
ஓ திருவான்மியூரா
ம் அங்கதா ந்த திருவா
ஏ அங்க திருவான்மியூர்ல இருந்து எங்க ஊர்லா ரொம்ப துரோ
ஆ நா அங்க கொஞ்சோ பக்கத்துல இருக்க பெசன் நகர் தாம்பரம் அந்த மாரி சைட்லா தா போயிருக்கே ரொம்ப சென்னைல போனது இல்ல எல்லா இடத்துக்குல்லா கம்மியான இடத்துக்குதா போயிருக்கே நா லாக்டவுன்லதா சென்னையில இருந்தே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்
ஓ ஹு எங்களுக்கு வந்து பாத் தீங்கன்னா மெரினா பீச் பக்கோ ஆ சொல்லுங்க மேம்
அப்புறோ
செரி ஓகே மேம் ஓகே ஆ